ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா தோழி
கேக்குதுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி ஆ எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி வேலைக்கெல்லா முடிச்சிட்டீங்களா
ஆ வேலை எல்லா முடிஞ்சிடுச்சி தோழி உங்களுக்கு முடிஞ்
என்ன ஆ முடிச்சிருச்சு தோழி என்ன சமையல் தோழி இன்னைக்கு
இன்னைக்கி கீர கொழம்பு தோ
கீர கொழம்பா வச்சீங்க ஓகே தோழி எப்டி செய்வீங்க தோழி கீர கொழம்பு நீங்க
கீர கொழம்பு அ வெங்காயோ தக்
ம் சொல்லுங்க தோழி ஆ
ஆமா வெங்காயோ தக்காளி வதக்கின்னு பூண்டு போட்ணு காஞ்ச மிளகா போட்
ஆ
ஒ
ஆ
கீர ஆலு ம் முருங்கீர நல் அலசி போட்டுட்டு ஒரு விசில் விட் டு ஆஃப் பண்ணிடுவே தோழி அதுக்கப்றோ புளி தனியா மொதல்ல ஊற வச்சிக்கனு புளி ஊற வச்சுருங்க அந்த புளிய எடுத்து கரச்சு ஊத்தி கடஞ்சிட்டு
ஆ
திரும்ப ஏ தாளிப்புக்காக எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சு அதுல போட்டுடனு தோழி அவ்ளோதா தோழி கீர கொழம்பு
ஓ நல்லா செய்றீங்க தோழி ஆனா ஈஸியா இருக்கு சொல்ல சொல்லவே இப்போ அது வந்து கட் டியா கடைவாங்கல்ல தோழி வெறும் புளி மட்டு போட்டு அது எப்டி செய் செய்வீங்க தோழி அது இதே ப்ராசஸ்தான அதுவு
இதே ப்ராசஸ் தா ஆனா ஆமா அந்த வெங்காயோ தக்காளி போட்டா கொஞ்ச எக்ஸ் சஸ்ஸா வரு கொழம்பு அதனால வெங்காயோ தக்காளி போட் ரு ஒரும் மா புளி கீரனாளே இதுவுதா இதே மாரி இதே மாரி ப்ராசஸ் தா
ஆ
நம்ம கொஞ்ச நம்ம வீட்டுல கொஞ்ச மெம்பர்ஸ் அதிகமா இருக்கும் போது கூட வெங்காய தக்காளி கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலா இதுல்யே
அப்டியா ஓ புதுசா இருக்கு தோழி கத்திரிக்கா ஆட் பண்ணது நீங்க சொல்லித்தா தெரியுது எனக்கு ஏ கத்திரிக்காய் சேர்த்தா நல்லா இருக்குமா தோழி அது டேஸ்ட் வேற கொடுக்குமா
இல்ல இல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும் தோழி ரெகுலரா நாங்க எப்பவுமே கத்திரிக்கா சேர்த்துதா செய்வ வெங்காய தக்காளி கத்திரிக்கா கீர
ஆ இப்போ நா ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ சொன்னீங்களே தேர்டி மூணு
வெங்காய தக்காளி கத்திரிக்கா மொத்தம் முதல்ல வதக்கணும் தோழி அதுக்கப்பற லாஸ்ட்டா தா கீர போடணு முதல்லே அதுல நம்ம பூண்டு போடணும் தேவையான அது கார காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா யூஸ் பண்லா பச்ச மிளகாவு யூஸ் பண்லா
ஓ சேரி அப்டியா தோழி
ஆமா நானு குக்கர்ல செய்வ எப்பவுமே ஒரு விசில் விட்டாவே போதும் வெந்துரும் வெந்ததுக்கு அப் அப்பறசட்டியில போட்டு கரைஞ்சிட்டு சம ஒரு தாளிப்புக்கு கொஞ்சண்டு எண்ணெ கடுவு போட்டு தாளச்சிக்கந்தா போதும்
ஓ அருமை தோழி இந்த மாதிரி தா செ செய்யணுமா ஆனா இது டிஃப்ரெண்டா இருக்கு த தோழி நா வேணா இத செஞ்சு பாக்குற த தோழி இது இப்போ சட்னி ஆ கண்டிப்பா நா செஞ்சு பாக்கற தோழி இது இந்த மாதிரி சடனி வகைகள் எல்லா சொல் சொல்றாங்கள்ல தோழி நா வந்து அந்த புதினா சட்னி மாரி செய்வே தோழி அது அது தக்காளி அந்த கடுகு அதெல்லா போட்டுட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காய எல்லா போட்டு வதக்கி ட்டு புதினா கொத்தமல்லி போட்டு வ எல்லா வதக்கி கொஞ்ச நேர ஆறிட்ட பிறகு அப்பறமா போட்டு அரச்சி அத தாளிச்சுட்டு அப்டியே வச்சிருவ தோழி இப்போ இது மாதிரி சட் சட்னி வகைகள் உன உங்களுக்கு எதனா தெரியமா தோழி வேற டிஃப்ரெண்ட்டா எதனா செய்வீங்களா நீங்க சட்னில
பீர்க்கங்க தோல் இருக்குது இல்லங்களா ஆ அததுல கூட சட்னி செய்லா இதே ப்ராசஸ் தா நீங்க செய்றீங்கள புதினா சட்னி செய்றீங்கள அதே ப்ராசஸ்தா வெங்காய தக்காளி பூண்டு
ஆ
எல்லா புதினா லாஸ்ட்டா போற படுறீங்களா பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பீர்க் க்கங்காய் தோல் அதுல அவ்ளோ சக்தி இருக்குது உடம்புக்கு ஆமா நமக் தே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாம வெளிய போறோம்ல்ல ஆ அத த தூக்கி போடாம நம்ம அத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்கன்னா ஒரு மறுநாள் கூட செஞ்சிக்கலா
ஓ சூப்பர் தோழி இது புதுசா இருக்கு தோழி இத நா கேள்விப்பட்டது இல்ல ஆனா நீங்க சொல்லும் போது
புளி மட்டும் கொஞ்ச எக்்சசா வைக்கணு நம்ம புதினாக்கு கொஞ்ச கம்மியா வைப்போ
ஆ
இதுக்கு புளி புதினாக்கு புளியே போடலனா கூட நல்லா இருக்கும்
ஆமா தோழி அத நாங்க அப்டிதா செய்வோ புளி சேர்க்க மாட்டோ
இதுக்கு கண்டிப்பா புளி பேசணு புளி சேர்த்தா தா அந்த இது ஒன்னு ஃப்ளேவர் வந்து கொஞ்ச என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கு
ஓ சூப்பர் தோழி நா கண்டிப்பா இத செய்து பாக்குற தோழி ஆனா இப்ப புளி லாஸ்ட்டா ஊத்தணுன் சொல்றீங்களா இல்ல நம்ம அரைக்கும் போதே நம்ம வதக்கும் போதே போட்டுர்னுன் சொல்றீங்களா அந்த புளி ஆ எவ்ளோ அளவு போட்லா தோழி நம்ம ஒரு சின்னதா போட்லமா இல்ல நெறையப் போட்ணுமா
நெறைய போடத் தேவல கொஞ்சமா அது வந்து அந்த தொவர்ப்பு தன்மைய எடுத்துக்கு காட்டூல்ல துவர்ப்பா இருக்கு அது அந்த தோலு அந்த தொவர்ப்பு தன்மைய காட்டாம இருக்குறதுக்காக புளி சேர்த்துக்கணும் தோழி
ம் அப்புடியா செரி தோழி இப்போ வேற எதனாச்சு நா இன்னைக்கி சாம்பரு தா தோழி ஆஸ்யூசுவல் வைக்கிறதுதா வெறு அந்த பருப்ப வேக வச்சுட்டு அத எடுத்து திருப்பி தாளிச்சிட்டு வெறு வெறு சாம்பார் தா வெச்சுக்குறே கிள்ளி மொளகா சாம்பார் அப்பளம் கட்ச்சுக்க வச்சிருக்கு அவ்ளோதா தோழி சிம்புளா முடிச்சுட்டே நீங்க கீரக்கொழம்பு சொன்னீங்கல்ல எதன்னா கட்ச்சிக்கிறதுக்கு ச வெண்டக் காவா வெண்டைக் கானா எப்டி இ தோழி நீங்க பொரியல் மாரி செஞ்சுட் விடுவீங்களா ஓ எப்டி வெண்டைக்கால வரும் ல்சு செய்ய முடியாது
வெங்காயோ கூட போடமாட்டே ஒன்லி எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு ஆ வ இது வெண்டைக்காய எடுத்து போட் ட்டு நல்லா வதக்கணு
ஆ ஆ
வதக்குனதுக்கு அப்றோ சால்ட்டு உ மெளகாத்தூள்
தேவையான மெளகாத்
அவ்ளோ தா ஆமா அது மட் மட்டுந்தா போடனு எதுவு வேற எதுவு போட மாட்டே தயிர் கொஞ்ச ஊத் சொன்னா அது கொஞ்சோ மொறுமொறுன்னு வரு
ஓ லாஸ்ட்டா ஊத்துவீங்களா தோழி
ஆமா லாஸ்ட் ஆ ஆஹா ஆஃப் பண்ணிட்டு இல்ல எறக்குறதுக்கு முன்னாடி தயிர் கொஞ்ச சேர்த்துட்டு
ஆ
கொஞ்ச ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே தயிர் ஆட் பண்ட்டு கொஞ்ச நேரோ வதக்குனா கொஞ்ச மறு மொறுன்னு வரு
ஓ அப்புடியா தோழி நீங்க நெறைய டிப்ஸ் வச்சிருக்கீங்க தோழி சமையல்ல நீங்க ரொம்ப சமையல்ல ரொம்ப புடிக்குமோ உங்களுக்கு செய்றதுக்கு
ரொ ரொ ரொம்பன்லா சொல்ல முடியாது புது புதுசா ட்ரை பண்ற அளவுக்குல்லா இல்ல தெரிஞ்சதே கொஞ்சோ நல்லா பண்னணு அவ்ளோதா
ஓ நல்லது தோழி அருமையா பண்றீங்க நீங்க பாத்தா இது அருமையா இருக்கும் போல நீங்க சொல்றதெல்லா ஹின்டெல்லா எட்த்து வச்சுக்கணு தோழி நானு
செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லாதா இருக்கு
ஆ கண்டிப்பா செஞ்சு பாத்து உங்களுக்கு நா ரிவ்யூ சொல்றே தோழி ஓகேங்களா ஆ தோழி இந்த மாரி இந்த தக்காளி சாதோ அந்த மாரில்லா செய்றாங்களே தோழி நீங்க எப் எந்த மாதிரி வெரைடி ரைஸ்லா செய்வீங்க இப்ப பாத் அ
அதிகமா வெரைட்டி ரைஸே வீட்டுல செய்யற்து இல்ல தோழி ஆ பிள்ளைக அவ்ளோ விருப்பபட்டு சாப்ட மா
ஏ புளி சாதம் லெமன் ரைஸ் அது மாரி சாப்பட மாட்டாங்களா
இல்ல யா ம் என்னோட பெண் கொழந்த பாத்தீங்கன்னா சாம்பார் சாது கீ அ கொழம்பு வகைகள் பொரியல் அந்த மாரியேதா சாப் பற்றாங்க விருப்
ஆ அப்போ பொரியல்லா நறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா செய்வீங் போல அதனாலதா அல்ல
டிப்ரண்ட் பானுல்ல அதுக்குள்ள அவங்களுக் குறிப்பிட்ட பொருள் தா புடிக்கு வெண்டக்கா சாப்டுவாங்க உருளக்கெழங்கு சாப்டுவாங்க
ஆ
ஆ அது மா அவரக்கா அந்த மாரி ஒரு வா வாழக்கா பொரியல் வாழக்கா கூட வருக்கணு அந்த மாரி ஒன்னோன் ஆமா தண்ணி ஊத்தாம எண்ணெ அதிகமா ஊ த்தி செஞ்சா சாப்பற்றாங்க
ஓ சேரி தோழி அது ஏனா அது கிரிப்சிட் ப்பியா வறதுனாலய ரொம்ப அந்த வெந்ததன்ம அது ஒன்னு அப்புறோ வந்து ஆ அதுவு இல்லாம என்ன பண்டமா மாறிடுமே தோழி பரவால்லையா பிள்ளைகளுக் க்கு அதெல்லா எண்ணெயா இருக்குதெல்லா பரவால்லியா
ரொம்ப அதிகமா ஆயில் சேத்துக்காம ஆனா கேரட் டு பீட்ரூட்டு அதல்லா கூட குடுப்பே
ஆ
நம்ம அது வாரத்துல ரெண் நாள்ளு இப்போ ஒரு நாள் வெண்டக்கா ஒரு நாள்ள உருளக்கெழங்க அது மட்டுதா எண்ணெ பொருள்
ன்னீங்க இல்ல தோழி உருளக்கெழங்கு அதே மாரி நீங்க வருத்துடுறீங்க அதுக்கு தயிர் யூஸ் பண்ணுவீங்களா
அத உருளக்கெழங்கு தயிர் யூஸ் பண்ண மாட்டோ தோழி வெண்டைக்காய் அந்த பிசு பிசுப்பு தன்ம ஒரு உள்ள வெண்டைக்கால அந்த பிசு பிசு தன்மை வந்து அதட ஒரு மாதிரி நம்மளுக்கு நம்பத்த மாரி இருக்கு
ஆமா தோழி அந்த மாரிதா ஆயிடு ஆ
தா அதுல தயிர ஆட் பண்ற ஆனா அத ஊருளக்கெழங்குதா அத நார்மலாவே கிறிஸ்பினஸ் வரு அது அதனாலா அதுக்கு தயிர் ஆட் பண்ண வேனா தோழி
இப்போ கருணக்கெழங்கு இருக்குல்ல தோழி அது கூட இதே மாதிரிதான நா வறுப்பே தோழி ஆனா த்திதா செய்வே ஆனா ந்து அது ஆனா அது நம்ப அது வேக வெச்சுட்டு போம்னா அ அது ரொம்ப கொழச்சு போது தோழி வேக வெக்காம போட்ணு போல அது
போ வேக வெக்காம் போட்லா அதாங்க ரொம்ப பெருசா கட் பண்ணாம
ஆ
சின்ன சின்ன கியூப்ஸ் அ கட் பண்ணி வெச்சிர்னு தோழி அ அதல்லியே உ ப்பு மெளகாத்தூளு கொஞ்சூண்டு புளி போட்னு ஏன்னா அது கருணக்கிழங்கு வந் தா அந்த இந்த ச வறதுனால கொஞ்சூண்டு புளி சேகனு ஆமா புளி கொஞ்சுண்டு கர சு அந்த புளி நேசா லேசா தெளிச்சுக்கனு புளி தண்ணி தெளிச்சுட்டா மொத்த நல்லா இது பண்ணிட்டு எண்ணெ கொஞ்சமா ஊத்தி அத நம்ப ஃப்ரை பண்ணி எடுக்கற மாரி சிக்ஸ்டிஃபைலா ஃப்ரை பண்ணி எடுக்க றோல்ல அந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா போட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா இது நல்லா டேஸ்ட்டா இருக்கும் தோழி
ஆ இது தவாலயே பண்ண சொல்றீங்களா தோழி இந்த தோசை தவா மாறி இருக் க அதுல வச்சு பண்ண சொல்றீங்க
வல கட இது பண்ணலா
ஓ கடாயில கடாயில அப்டியே போட்டு எடுக்கலா சொல்றிங்களா ஒண்ணு ஒன்னா போட்டு எடுக்கணும்னு சொல்றீங்களா
ஒன்னு ஒன்னா தேவல்ல அதா நம்ம துட் நெறய எண்ணெய் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஏத்த மாறி போட்டு
ஓ செரி சரி தோழி நா ஆ சேரி தோழி அதுதா நா கேட்டே எனக்கு அதுதா கொஞ்சோ டவுட்
இப்ப நம்ம வெண்டக்காக்கு வந்து அது அதுலயே உப்பு மிளகாத்தூள் எல்லா போடுறோல்ல நம்ம தாளிக்கும் போது போடுறோ ஆனா இந்த பொரியலுக்கு வந்து தாளிக்கு போது போட தேவல முன்னாடியே அதை க பண்ணி வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குரோமா
ஆமா ஆ
மிளகா தூள் அது அதா புளித்தண்ணி ஆமா புளி தண்ணி தெளிச்சு பெசிஞ்சு அத கொஞ்ச நேரோ அது அப்டியே வச்சுனா அது கொஞ்சோ நா ஊறனதுக்கு அப்பறோ நம்ம என்ன ஆமா ஆ எண்ணெய்ள போட்டு எடுத்துக்கலா கடாய செஞ்ச தவாலல்லா செஞ்சா அந்த அளவுக்கு வராது தோழி ம் சரிங்க தோழி
கண்டிப்பா நா செஞ்சு தோ பாக்குறே தோழி சரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது நா அப்புறமா கூப்பிடவா
சரிங் தோழி
ஆ சேரி தோழி